ஹலோ
ஹலோ
ஆ வணக்கம் தோழர்
வணக்கம் தோழி
ங்கே நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
உம் நானு நல்லா இருக்கே தோழி
உம் சொல்லுங்க இன்னைக்கி எத பத்தி பேசலா
தோழி சாப்பிட்டீங்கெ மதியம் உணவு என்ன
மதிய உணவா முட்ட முட்ட தொக்கு
ஓ செரி செரி தொழி நா வந்து சாம்பார் சாதம் சாப்ட்டே தொழி
ஓ செரி செரி செரி
இன்னைக்கு நம்ம எந்த தலைப் பத்தி பாப்போ தொழி
ஆ உணவு பத்தியே பேசலாமா
உம் உணவ பத்தி பேசலா
உம் சேரி சேரி நீங்க எப்டி வீட்டுல உள்ள உணவு பிடிக்குமா இல்ல வெளியில வாங்கி சாப்பறது ஆ
எனக்கு எங்க வீட்டுல பண்ற எங்க அம்மா பண்ற உணவு தா தொழி ரொம்ப புடிக்கு
ஓ அப்படியா உங்க அம்மா பண்றதுல என்ன பிடிக்கு அப்டி
எங்க அம்மா பண்றதுல சாம்பார் சொதம பண்ணுவாங்க அதுக்கப்புறோ ம மட்டன் சுக்கா பண்ணுவாங்கெ அதுக்கப்றோ அப்புறோம் மூளை கிரேவி பண்ணுவாங்க அதுக்கப்புறோ ஆட்டுக்கால் சூப் பண்ணுவாங்க
ஆ செரி செரி செரி
சி பண்ணுவாங்க
அப் அதுல்ல ஒங்களுக்கு என்ன புடிக்குன்னு நா கேட்டே
இதெல்லா பண்ணுவாங்க இது எல்லாமே எனக்கு பிடிக்கு தொழி இதெல்லா எனக்கு எப்பனா இதுல இருக்குல்ல எப்ன்னா கரி ஐட்டம்ல எனக்கு எல்லாமே பிடிக்கு
ஓ செரி செரி உம் நான்வெஜ் புடிக்கு அதனால எல்லா புடிக்கு ஓ சேரி சேரிங்க சார் கடையில எல்லா வாங்கி சாப்டுவீங்களா
இல்லீங்க தோழி கடைல்லா எப்பயாச்சுதா வாங்கி தா சாப்புடுவே வீட்ல எதவு செய்யலனா மட்டுந்தா கடையில வாங்கி சாப் புடுவே மத்தபடி கட சாப்பாடு அவ்ளோ செய் எடுத்துக்க மாட்டே தோழி
அப்புடியா செரி செரிங்க தோழர் செரிங்க தோழர்
அதுல அஜினோ மோட்டோ கலக்குறாங்க அதுக்கப்புறோ பாத்தா ரசாயனோ கலர் வருது காண்டி உங்குளுக் கு கேசரி பவுடரு எல்லா உள்ள போட்றாங்க
ஆமா ஆனா சில பேர்லா இவ்ளோது தெரிஞ்சுமே அத போய் சாப்புடுவாங்க அததா விரும்பி சாப்புடுவாங்க அந்த கடையில சாப்புட்றதா பிடிக்கோ அப்டீன்ட்டு ஆனா நறைய பேருக்கு இந்த விவரம்லா தெரியு தெரிஞ்சுமே அத போயி சாப் சாப்புறாங்க கெட்டதுன்னே தெரிஞ்சுமே
ஆமா தோழி ஆமா தோழி எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பையனு இருப்பா அந்த பையன் நானுதா அடிக்கடி வெள்ல போய் சாப்ட்டு வருவோ தோழி பானிபூரி இந்த மாதிரி இதல்ல இன்னா பண்றது கெடுதலு தெரிது இருந்தாலு நம்புளுக்கு வீட்ல செய்யாதப்ப நம்ம என்னா பண்றது அன்னிக்கு என்னக்காய்ச்சு ஒரு நாள் போய் நம்ம வெள்ல போய் சாப்புடுற மாரி இருக்கோ அந்த பையன இங்க வீட்டு பக்த்ல ஸ்கூல் படிச்சிட்ருக்கா அவ அந்த பையனோட வீ ட்ல பக்கத்ல ஸ்கூல்தா படிச்சுட்ருக்கா வெளிய வந்தனா வாங்க வாங்க மாமா போய் சாப்புடுவோ அப்டீன்னுவோ நாங்க ரெண்டு பேர் போய் சாப்புடுவோ தோழி வாரத்துல ஒரு ரெண்டு நாள் போயிருவோ வெளில கடைக்
ஓ செரிங்க தோழர் செரிங்க ஆனா ஸ்கூல் பையனா உங்குளுக்கு ஃப்ரெண்டா தோழர்
ஆமா தோழி வீட்டு பக்கத்துலதா இருக்கா ம் மாமா மட்டு வந்துருவாங்க அதுனால நம்ம நானு அந்த பையனு போய் இது பண்ணிருவோ ம்ம்
செரி செரிங்க தோழர் செரிங்க தோழர்
அதா தோழி உங்குளுக்கு வீட்டு உணவு பிடிக்குமா இல்ல கடைல உள்ள உணவு பிடிக்குமா தோழி
ஆ வீட்டு உணவுதா பிடிக்கு ஆனா கடைல உள்ளதோ எனக்கு பிடிக்கோந்தா அது அப்பப்ப வாரத்துக்கு ஒருதடவயாது சாப்ட்டா பிடிக்கோ ஏன்னா நம்ம வீட்ல என் செய்றத விட அந்த கடைல என்னோவோ ஒரு டேஸ்ட்டு வந்துருதுல ஆனா சாப்புறது கெடுதல் தா ம் அது என்னவோ ஒரு டேஸ்ட்டு நமக்கு பிடிக்குறதுனால ம் அது மாரி சாப்ட்றதுனால சாப்ட்டுக்குறோ
அதா அதா தோழி
மாமா ம் என்னோடய தம்பி இருக்காங்க அவுங்க வாங்கி குடுத்துருவாங்க
அப்டீயா தோ
ஆமா ஆமா ஆமா அவுங்க வந்து நான்வெஜு இந்த மாரி இதெல்லா வாங்கிகுடுக் குறது இந்த கடைல வாங்கி குடுக்குறதெல்லா வந்து தம்பி வாங்கி குடுத்துருவாங்க அதனால சாப்ட்டு பழகியாச்சு ம் ஆனா மாத்திக்கணுந்தா எல்லாமே வீட்டு உணவு சாப்ட்றதுதா நல்லது அது எப்பயாச்சு சாப்ட்டா அந்த டேஸ்ட்டு புடிச்சதுனால
ம் ம் அதனால கண்டிப்பா எடுத்துக்கிறது டெய்லியும் நான்வெஜு நம்ம எடுத்துறது ரொம்ப நல்லதுதா‌ ஒடம்புக்கு நல்ல சத்து உள்ள எல்லாமே இர்க்கு ம் இது இந்த மீன் வகைகள் மீன் வகைகள்ல உனக்கு உங்குளுக்கு என்ன தோழி பிடிக்கோ என்ன மீன் பிடிக்கோ
மீன் வகைலயா மீன் வகைல வந்து இந்த வாவல் மீன்னு சொல்லுவாங்கல்ல
ஆமா தோ
ஆமா அதுதா‌ எங்க வீட்ல எடுப்பாங்க அதனால அது கொஞ்சோ பிடிக்கோ ஆ அது பிடிக்கோ ஷங்கரா ஷங்கரா மீன் பிடிக்கு
ம் செரி தோளி
ஆ அவ்ளோதா அந்த மாரி
ம் ம் ம் ஜிலேபி சாப்டுவீங்களா ஆத்துல்ல இருக்குமே ஜிலே பி மீன் அது சாப்டுவிங்களா அது புடிக்குமா தோளி
ஆமா ஆமா அது புடிக்கு அது நல்லா சாஃப்டா இருக்கு அந்த மீன் பாத்தீங்னா ம் ம் ஆமா அந்த சைடு முள்ளு மட்டுந் தா இருக்கு மத்தபடில்லா மீன் நல்லா இருக்கு அந்த
ம் புரியிது புரியிது தோளி உங்க வீட்ல எல்லாமே விரும்பி சாப்டுவிங்க ம் சேரி சேரி தோளி வேற என்ன மீன்ளா நீங்க சாப்ட்ருக்கிங்க தோளி
எல்லா நெறைய இது சாப்ட்ருக்கே ஆனா நெறைய இதுக்கு பேர் தெரியல பாதி இதுக்கு
ம் ம் புரியிது புரியிதுங்க தோளி ம் எறால்லா சாப்டுவிங்களா நீங்க
ஆ எறல்லா வந்து ஆ சாப்டுவே சாப்டுவே ஆனா இப்ப வந்து கொஞ்சோ ஆ ஆமா இறால் நண்டெல்லா சாப்டுவோ இறால் நண்டு ஆமா கடல் கடல் உணவு வகைனாலே நல்லது தானே ஃபர்ஸ்ட்டு ஒடம்புக்கு ரொம்போ நல்ல து ஆமா ஆமா அதுவு மீன் வக சொல்லவே வேணா அது ரொம்பவே நல்லது ஒடம்புக்கு
ஆமா ஆமா தோளி ஒடம்புக்கு ரொம்ப நல்லது ம் ம் கண்ணுக்கு ஒடம்புல கால் வலி இந்த மாரிலா ஒரு ஒரு வகையான மீன் ரொம்ப நல்லதாரு
ஆமா இந்த மத்தி மீன்னு சொல்றதெல்லா நம்ம ஊர்ல வந்து நல்லா சீப்பா கெடைக்கு அதுவ அதுலதா வந்து அவ்ளோ சத்துருக்கு அந்த ஒமேகா த்ரீ அந்த இது வந்து அதிகமாருக்கு அதுலதா
ம் அது அதான் தோளி
கேரளா சைடுல்லா பாத்தா அது டெய்லியுமே எடுத்துக்குவாங்க டெய்லியுமே யெடுத்துட்டு அ மத்தி மீன் வந்து பொறிச்சு நல்லா சாப்பிடுவாங்க அது ரெகுலரா எடுத்து த்துக்வாங்க ம்ச்
அதா தோளி இது நீங்க காபம்ல்லா சாப்டுறிகிங்களா காடை
காடே ஆ சாப்ட்ருக்கே சாப்ட்டுருக்கே அதெல்லா சாப்பிட்டுருக்கே ம் காடெல்லா ஆமா மா சாப்பிடுவே காடேன்னா எக்ஸ்ட்ரா அந்தது சாப்பிடுவே மீனு மட்டன் சிக்கன் யெல்லாமே சாப்பிடுவோ அது அதுயில்லாம அந்த ம த்ததெல்லா நா சாப்பிட்டதில்ல இந்த இதெல்லா சொல்றாங்கல்ல புறா வாத்து இந்த மாரி இதெல்லா நா சாப்டது கெடையா அதெல்லா நா சாப்டது கெடையாது உம்
வாத்து நல்லாருக்கு நம்ம வீட்டு பக்குத்துல பாத்தீங்கன்னா இதுருக்கு வாத்து கறி இருக்கு வாத்துக்கறி பாத்தீங்கன்னா அஞ்சி இட்லி வெச்சு ஒரு வாத்துக்கறி ஒரு கிண்ணத்துல போட்டு குடுப்பாங்க நம்முளுக்கு நூறுவான்னு சொல்லி குடுப்பாங்க அவ்ளோ சுவையாருக்கு ம் நீங்க ஒரு நாள் ஆ இது பண்ணீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்க நல்லாருக்கு
செரி செரி செரிங்க தோழரே அதெல்லா வந்து சாப்பிடணுன்னு அப்டியே தோணல அப்டியே உட்டாச்சு தந்ததெல்லா
நல்லாருக்கு தோளி அது எப்டின்னா காலையிலேயேகு ஓபன் உ ஆ காலையிலேயே கட தெறந்துருவாங்க உங்களுக்கு து ஒம்போது மணிக்கலா தெறந்துருவாங்க தொறந்துட்டு மத்தியானோ சாந்தரோ வரைக்கு இருக்கு சுட சுட சுட இட்லி குடுத்து எல்லா பக்கத்துல பாத்தீங்கன்னா வாய்க்கால் மாரிருக்கு தண்ணி ஓடு அதுலதா க்கந்துக்கணு சுத்தி பாத்தீங்கன்னா தோப்பு மாரிருக்கு தோப்புல நம்ப உட்காந்துகுட்டு அ இட்லி இதெல்லா சாப்ட்டுருக்க வேண்டியதுதா தோழி
ஓ சேரி செரி சரிங்க தோழரே இப்ப எக் ஃபரை பண்ற
உம் சரி இது மாட்டேறிச்சுல்லா சாப்பிட்டீங்களா மாட்டு பன்னியெறச்சி ம் அது நல்லாருக்கு தோழி சாப்ட்டு பாருங்க மாட்டேறச்சில்லா
நீங்க அப்ப எல்லாமே சாப்ட்ருக்கீங்க ஓ செரி செரி நல்லது நல்லது ஆனா எல்லாருமே தா இப்ப சாப்பட்றாங்க எல்லாமே சாப்பட்றாங்க உம்
வெளிநாடுகள்ல்லா நம்ம சென்றா ஒரு ஒரு இதெல்லா இந்த மாரிதாருக்கு எல்லாத்துமே அதனால நம்ம என்னா பண்றது பலதையு கத்துக்க வேண்டியதாருக்கு தோழி
சேரி சேரி சரிங்க தோழரே உஹு ம்
அதுக்கப்புறோ தோழி உணவுல உங்களுக்கு என்ன உணவு தோழி ரொம்ப புடிக்கு
எனக்கா எனக்கு இப்ப நான்வெஜ்ஜே புடிக்கு அது இல்லாம நா வந்து ச வெஜிடேரியன்ல சாம்பார் அந்த மாரிது பிடிக்கு
ம் இப்ப பிரியாணில்லா பிடிக்குமா தோழி
ஆ பிரியாணி பிரியாணி யாருக்கு தா பிடிக் ப அது எல்லாருக்குமே அந்த பிரியாணிங்கறது பிடிக்கு ஆமா பிரியாணியெல்லா பிரியாணி மட் ட்டன் ரெண்டுமே புடிக்கு மட்டன் சிக் கன் ரெண்டு பிரியாணியுமே புடிக்கு ம் ம் ரெண்டுமே இல்ல இல்ல தோழரே அதுல்லா நா சாப்ட்டதில்ல ஆமா ஆமா ஆஃபர் மாரில்லா போட்டு வச்சிருப்பாங்க உம் ஆமா ஆமா ஆனா அந்த இதெல்லா நா சாப்ட்டதுலா கடையாது உம் உம் ஓ சேரி சேரி சரி
ஆ ட்ரை பண்ணி பாருங்க
உம் சேரி சரிங்க தோழரே அ நீங்க சமைக்கலா செ செய்வீங்களா தோழரே சமையெல்லா தெரியுங்களா ம் உம் உம் சரி சரி சரி சரி உம்
சமையல் இது வரையிலு பண்ணதில்ல நீங்க சமையல்லா நல்லா பண்னுவீங்களா தோலி அப்படி எது இல்லயா அப்படி என்ன நீங்க பண்ணதுலே எது ரொம் ம்ப நல்லா இருக்கு அந்த மாரி நீங்க சாப்ட்டு பாத்ததுல தோழி
நல்லா இருக்குன்னா எல்லாருமே நா எல்லாமே நார்மலா செய்வே ரொம் ரொம்போ ஓஹோன்னு செய்வண்ணா சமையல் எல்லா நார்மலா செய்வ சாப்பட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு செய்வ ஆமா உம் ஆமா அதுதானே முக்கியோ யாரு நல்லா இல்லன்னு தூக்கி போடாத அளவுக்கு செஞ்சிருவே ஆமா உம் அந்த அளவுக்கு தா செய்ய தெரியு
ம் ம்
இந்த பிரியாணி வக இந்த மாரி இதெல்லா வந்து எங்க அம்மா மாமியா யார் அவுங்க செய்வாங்க அப்புறோ தம்பி தங்கச்சி செய்வாங்க வீட்ல ஆ அவ்ளோதா மத்தபட்ல்லா நா அது வந்து அதிகமா இது இது ஹெல்ப் பண்றதோட அவ்ளோதா
ம் ம் புரிது புரிது தோழி அதுக்கப்புறோ இந்த மாரி ஐஸ்கிரீமு இதெல்லா புடிக்குமா தோழி உங்களுக்கு ஐஸ்கிரீமு
ஆ ஆ அதெல்லா யா ஐஸ்கிரீம்லா எனக்கு புடிக்கு தோழரே
உம் அது என்ன ஐஸ்கிரீம் தோழி புடிக்கு உங்
அது வந்து இந்த பட்டர் ஸ்காட்ச் புடிக்கு
ம் ம் சரிங்க தோழி ம் ம்
ஆமா அந்த மாரி இதெல்லா புடிக்கு
ம் புரிது புரிது இன்னோர்ட்டவங்க ஒரு இதெல்லா போட்டுருப்பாங்கொளே அ சிக்கன் வறுத்து வைக்கிறது அதுக்கப்பறொ பானிபூரி இந்த மாரி எல்லாம் புடிக்
ஆமா ஆ சிக் க்கன அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லா சொல்லுவாங்கள அந்த இதெல்லா புடிக்குந்தா பா பானிபூரி ம அதிகமா நா வாங்கி சாப்ட்டது இல்ல ஓரளவு ஒரு ரெண்டு மூணு ஆமா மிதெல்லா சாப் ஓகே நல்லாருக்
ம் அதா அதா இப்ப நம்ப ஊர்ல பாத்தீங்கன்னா நெறைய கடைகள் வந்துருச்சு சோ க்கு மேல பிரியாணி கட ம் சமோசா கட
இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் சொல்லது எல்லாமே நெறைய வந்துடுச்சுதா கடைங்க எல்லாமே எல்லா எடத்துலயுமே இப்ப கெடைக்குது ஆ புதுசு புதுசா எல்லா ஓபன் பண்ணி இந்த மோமோஸ்லா சொல்றாங்க அந்த மோமோஸ் கடைலேல்லா அவ்வளோ கும்பல் இருக்கு சாயந்திர டயத்துலெல்லா அந்த ஒரு மண் நேரோ ரெண் ண்டு மண் நேரத்துல அவ்ளோ கும்பல் இருக்கு அதா நீங்க சொன்ன மார் பானிபூரி கட இந்த மோமோஸ் கட அ இந்த ஆஃபீஸ் விட்டு வரவங்க காலேஜ் முடிச்ச எல்லாருக் க்குமே சொல்ற அது நல்ல ஸ்நாக்ஸா ருக்கு. அதுங்களுக்கு நல்லா சாப்பட கொள்ள எங்க வேணாலு நிப் பாட்டி முன்னாட்ல்லா லேடிஸ்லா நம்ம வெளில நின்னு சாப்பட்றதுகுல்லா சங்கடப்படுவாங்க படுவோ இப்பெல்லா வந்து பிள்ளைங்க எல்லாமே கேஷ்வலா அது ஓகேதா ஆனா எல்லாமே கேஷ்வலா ஆயிடுச்சு எல்லாருமே போய் சாப்பட்றாங்க ம் ஆஃபிஸ் முடி ச்சு போய் வாங்கி சாப்பட்றது எட் எடைல லஞ்சு போய் சாப்படுறது எல்லாமே வெளியில நின்னு சாப்புடுறது எல்லாமே ஓ கேவாதா இருக்கு இப்போ
அதா அதா அதே மாரி பாத்தீங்கன்னா மோமோஸ் ஸே ரெண்டு மூணு இது வித விதமான இருக்கு தோழி ஒன்னு பாத்தியன்னா எண்ணைல போட்டு எடுக்குறாங்க ஆ இன்னோன்னு பாத் திகன்னா இதுல இருக்குல்ல அந்த இட்லி அடுப்பு மாரி அதுல வச்சு வேக வச்சு பண்ணிட்டு குடுக்குறாங்க அதுவு நல்லாருக்கு ம் பொறுச்சு குடுக்குறது வேக வச்சு குடுக்கறது இந்த ரெண்டு இதுமே பண்றாங்க இல்ல ரெண்டு மூணு வெரைட்டி வச்சுட் நல்லா இது பண்றாங்க
ஆமா ஆமா வெஜிடேரியனு அதுல வச்சு குடுத்தறாங்க இல்லேன்னா கொஞ்சம் பிரான் இல்லன்னா எதையாவ்து ஒரு நான்வெஜ் சிக்கனு இந்த மா
ம் அந்த மாரி குடுக்குறாங்க கூட பாத்தீங்கன்னா மயோனஸ் இருக்குல்ல முட் ட்டைல செஞ்சது அந்த இத வச்சு வாஞ்சது தொட்டுக்க மாரி கு த்தறாங்க அது மெளகா சட்னி கொடுத்தராங்க எல்லா எடத்துலயு
ஆமா ஆமா ஆமா அதெல்லா அத அதா அதா இந்த தெரு இந்த ரோட்ல போறது